மனித வாழ்க்கைக்கு சேரி இந்த விலங்குகளினுடைய இந்த உயிரினங்கள் எடுத் துக்குட்டா இந்த மாதிரி ஆ இருவருக்குமே வந்து ஒரு முக்கியமான ஒன்னு ஆனா இப்போலா வந்து நெறைய பேரு எனக்கு தெரிஞ்சு இந்த ஒ இந்த தொலைப்பேசி அந்த மாதிரி ஒரு டி வி எப்ப இந்த அதிக பாக்குறது ஆரம்பிச்சுதோ அப் ப்பைல இருந்து அந்த தூக்கமு வந்து அ தொலஞ்சு போச்சு சில பேரெல்லா நா கேள்விப்பட்ருக்கே ஆ என்னோடைய அதாவது என்னுடைய அந்த சகோதர சகோதரிகள் லா நெறைய பேரு நானு என்னுடைய ஃப்ரெண்டு அவுங்க எல்லா கூட வந்து தூங்குற நேரம் அப்டின்னு எடுத்துக்கிட்டா இரவு அ இரண்டு மணி ஒரு மணிலா வந்து என்ன நா கல்லூரி படிக்கும்போதே வந்து என்னுடைய தோழி வந்து சொல்லுவா அதாவ்து அவுங்க வந்து அந்த ஹாஸ்டல் அந்த மாதிரி ஒரு தங்கியிருந்து படிச்சாங்க அப்ப அப்ப என்ன ஆச்சுன்னா அப்ப அப்டி சொல்லுவாங்க கண்ணுக்கு கீழ அந்த கருவளையம் இருக்கு எனக்கு இருக்காது ஏனா நானு வீட்ல இருக்குறதுனால அந்த கட்டுப்பாடு ஒன்னுன்னு இருக்குறதுனால சீக்ரோ தூங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு தூங்கிடுவே சீக்ரோ எழந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இரு க்கு எழுந்துருவே ஆனா அவுங்க தூங்கி எழுந்திருக்கறதே இந்த மாத்ரி ஒ ரு அ செரி சமமா இல்லாத அதிக நேரம் இந்த மாத்ரி பாக்குற ஒரு விஷ்யோ இதனால நெறைய ஆ நா கவனிச்சிருக்கே அவுங்களுடைய அவுங்க பாக்கும் போதே தெரியு இந்த மாத்ரி உங்களுக்கு எதா இந்த தூக்கத்துனால இந்த மாதிரி எதாச்சு ஒரு இது நடந்திருக்கா
ஆ உண்மதா அ தூக்கன்றது உண்மையாவே அது ஒரு அ மருந்துன் சொல்லலா தூக்கோன்றது வந்து நமக்கு மனித வாழ்வுக்கு வந்து அது ஒரு மருந்து ஏனா நா நெறைய வந்து அனுபவிச்சிருக்கே அதாது தூக்கம் இல்லாம இருந்து எனக்குலா வந்து பாத்தீங்கன்னா அந்த தூக்கம் இல்லாம இருக்கும் போது என்ன ஆகுனா அ அ தூக்கம் இல்லாமல் இருக்கிற நாட்கள்ல வந்து எனக்கு அ ஒவ்வாமை வந்து அப்டி வாந்திலா வரு எனக்கு வாந்தி வரு ச செமிக்காம சாப்பாடே பசிக்காது அந்த மாத் ரி என்னென்னமோ செய்யு கோவோ வரு என்னென்னமோ தோணு நமக்கு அந்த ஒரு அழுத் தம் மன அழுத்தம் வரு எல்லா வியாதிக்கு கொண்டு வந்து விட்டுடு தூக்கம் இல்லாம நா என்னைக்கோ ஒரு நாள் வந்து ஆ ஒரு இரண்டு மண் நேரந்தா தூங்குனே எனக்கு அந்த நாள்ல வந்து வேற வழியே இல்லா அந்த மாரி சூழ்நிலை அப்டின்னா எனக்கு அந்த மாரி ஒரு ஒவ்வாமைல்லா எனக்கு வந்து ஏற்பட்டிருக்கு அப்பதா நெனப்பே அந்த தூக்கோன்றது இல்லாம இருக்கைல என்னென்ன ஒரு வியாதி வரணுமோ எல்லா வியாதியு வருது அப் றம் மறுநாள் என்னா பண்ணே அ எல்லாத்தையு தூக்கி போட்டு என்ன நடந்தாலு பரவால்ல நா இன்னைக்கு தூங்க போறே அப்டின் சொல்லிட்டு தூங்கீட்டு எந்திரிக்கிறே எனக்கு வந்து ஒரு அ மன ஒரு தெளிர்ச்சியா இருக்கு அப்ப நா நெனைச்சு பாக்குறே நா எதுக்கு இப்டி தேவல்லாம கோவப்பட் டே நா எதுக்கு ஏனா எ ஒடம்பு அப்டியே ஒரு ஆ திரும்ப சொல்லுவாங்க இல்லையா ஒரு மறுபிறப் பு அந்த மாத்ரி ஒரு ஒரு புத்துணர்வோட நா இருக்கே அப்பதா நெனச்சே தூக்கன்றது இல்லாம இருக்கறனால இப்ப இருக்கிற காலகட்டத்துல இந்த தொலைபேசி எல்லாரு வெச்சி நம்ம தூக்கத்த கெடுத்து அ நம்ம வியாதிய வந்து வர வெச்சுக்கிறோ ஆ ஒரு கட்டத்துல அது ஒரு அந்த அடிமை மாரி ஆயிடுது ஏனா நம்ம நாள் முழுக்க வந்து அ தொலைபேசி எடு க்றோ இருந்தாலு நம்ம வேலை பாக்கறோ அது பாக்கறோ அந்த இரவு நேரங்கள்ல வந்து ரொம்ப ஆ நமக்கு ஒரு என்ன சொல்லலா நம்ம ஒரு அ ஒரு இ நேரம் வந்து நல்லா இதா கெடைக்குது அப்ப அந்த நேரத்த வந்து நம்ம எப்டி பண்றோனா அந்த தொலைபேசியிலயே நம்ம அந்த இரவு நேரங்கள்ல பாக்க அந்த அதுலயே நேரத்த செலவிடையல நமக்கு அந்த கடைசியில என்ன ஆயிடுதுன்னா உடல்ல வந்து ஒவ்வாமை கண் கருவலையோ எல்லாமே கொண்டு வந்து விட்டுடுது அ அப்ப தூக்கம்ன்றது எனக்கு தெரிஞ்சு அது ஒரு மருந்து தா அந்த தூக்கம் ஒண்ணு இருந்து ச்சின்ன நம்ம ஒடம்புல இருக்கிற வியாதிகள் இருக்கிற வியாதி கூட இல்லாம வந்து போயிடு அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு விஷ் யோ நா நெனைக்கிறே தூக்கம்ன்றது இந்த தூக்கத்துக்குலா சில பேர் வந்து சில உணவுகள்லா எடுப்பாங்கல்ல அந்த மாரிலா நீங்க எடுத்துக்குவீங்களா
ஆ நிச்சயமா சில பேர் வந்து சொல்லுவாங்க இந்த தூக்கத்துக் கு வந்து ஒரு சில இதல்லா சாப்டுங்க இரவுல வந்து உங்களுக்கு மொதல்ல வந்து நம்மளுடைய சாப்பாடே நம்மளுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மருந்து மாத் திரிதா அந்த தூக்கத்துக்கு ஏ நா நெறைய இதுல வந்து நா அனுபவப்பட்டிருக்கே இப்ப நா சரியா இரவு சாப்படல அப்டின்னா எனக் கு நிச்சயமா தூக்கம் வந்து தடைபடு அ அந்த வயிறு என்ன ஆகுனா நம்ம தூங்க அதாவது தூங்க விடாது ஒரு பக்கோ ஆ ஏதோ ஒண்ணு சில இத வந்து நம்ம யோசிக்க தோணு நம்ம வந்து மூளை அதாவது நம்ம நெனைக்லா அதாவது நம்ம எதுவுமே செய்யலியே நம்ம வெறு சும்மாதான படுத்துருக் கோ எப்பிடி வந்து நம்மளுக்கு திடீர் அந்த பசி எடுக்குது இந்த தூக்கம் வரமாட்டேங்குது அப்டின்னு அ என்ன ஒரு விஷ்யோனா நம்மளுடைய அந்த மூளைங்கிறது வந்து ஓட்டம் அதாவது யோசிச்சிக்கிட்டே இருக்கு தூங்க அதா நம்ளுக் ப்ப பசி வந்த உடனே என்ன ஆகுனா மூளை வந்து அதோடைய வேலைய வந்து என்னென்னமோ யோசிக்க தோணு சும்மா படுத்திருப்போ தூக்க வராது அப்ப என்ன ஆகுனா மூளை ஆழ் அதாவது அதுவே தானா ஒரு ஆழ்ந்த சி சிந்தனைக்கு போகு அப்போ மூளை வேல செய்யுது இல்லையா அந்த மூளைக்கி அ அதாவது மூளைக்கி தூக்கம் இல்ல எதனாலனா நம்மளுடைய அந்த பசினால தூக்கம் இல்ல அப்ப சாப் டா தா நம்மளுக்கு வந்து அ அது தூக்க வரு அப்டின்னா நா நம்ம என்ன பண்ணுவோனா சில பேர் இந்த வயிறு முட்ட சாப்பறது வந்து தவிர்ப்பாங்க நா என்ன பொறுத்த வரைக் க்கியூ என்ன சொல்லுவனா இந்த மாரி அவதிப்படுறவங்க ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து இப்ப நெறைய யோசனைகள் தா அதிகன் தோ தோணுதோ என்னுமோ தெரியல அப்பல்லா வந்து அ பகல் முழுக்க வந்து அதிக வேல செஞ்சிட்டு அந்த தூக்க அசதியில வந்து தூங்கிடுவாங்க ஆனா இப் ப அப்பிடி கெடையாது பகல் முழுக்க நம்ம அந்த உக்காந்துட்டே வேல பாக்கற இதெல்லா இருக்கு நெறையா இப் ப நெறையா அதுதா இருக்கு அதனால என்ன ஆகுனா நம்ம நம்ளுக்கு அந்த உடம்பு அசதி இருக்காது என்ன ஒரு அச தினா கை கால் வலிய தவர நமக்கு வேற எதுவு இருக்காது அப்படி இருக்கும் போது நம்மளுடைய மூளை என்ன ஆகுனா தூங்காது ஏனா பசி எடுக்குது சாப்படல சரியா எவ்ளோ சாப்பட்டாலு சாப்படாத மாதிரியே நம்ளுக்கு தோணு அப்ப என்ன பண்ணுவோனா அதிகமா ம் சாப்பறது இரவு பசிச்சாலு அந்த எவ்ளோ நம்மோ இந்த கழுத்து வரைக் கு சாப்படனு சொல்லுவாங்க இல்லையா அத சாப்ட்டுடாவது படுப்போ அப்பயாத் தூக்க வரு அப்டின்றதுக்கு தா நம்மளுடைய தூக் தூக்க தடைப்பட்டா நீங்க சொல்ற மாதிரி நெறைய விஷியங்கள் ஒரு மறுநாள் முழுக்க ஓடாது நம்மளுடைய வேலை வந்து என்ன ஆகுனா ஒரு நாள் தூக் கம் மறுநாள் என்ன ஆகுனா அந்த நாள் முழுக்க நம்ளுக்கு ஒரு மாதிரி ஒரு எந்த ஒரு அ அதாவது நம்மளுடைய சக்திய இழந்த மாதிரி உடல் வலிமைய இழந்த மாதிரிதா வந்து தோணு நம்மளுக்கு தோணு இல்ல அந்த மாதிரி இருக்கு உடம்பே இருக்கு அ ஒண்ணுமே செய்ய தோணாது நம்மளுடைய மூளை வந்து பாத்தா தூங்காததனால அது கூட ஒரு புத்துணர்ச்சி இல்லாத நம்மளுக்கு எது எடுத்தாலுமே வந்து ஒரு சலிப்போட பண்ணிக்கலா இதுக்கு என்ன இப்போ அப்டிங்கற மாதிரி ஒரு சலிப்பு வந்துரு நம்மளுடைய சின்ன தூக்கந் தான சொல்றோ அந்த தூக்கத்தினால நெறைய விளைவுகள் வரு
அ ரொம்ப சரியா சொன்னீங்க நமக்கு வந்து தூக்கம்ன்றது வந்து அது மருந்து மாரிதா அ நம்ம தூங்குனோனா அதுவாவே நல்லா பசிக்கு செல நேரல்லா நா அத வந்து உணர்ந்திருக்கே அ பசிக்கவே பசிக்காம இருக்கற மாரி இருக்கும் ஆனா வந்து வந்து அந்த தூக்கம் இல்லாம இருக்கறனால சில நேரம் பசி இருக்காது அந்த இரவு நேரங்கள்ல அந்த பகல் நேரங்கள்ல அப்ப நா நல்லா தூங்கி எந்திரிச்சதும் பாத்தீங்கன்னா பசி எடுத்துரும் பாத்தோம்னா அந்த நம்ம இரவு நேரங்க தூங்காம இருந்து அந்த செரிக்காம இருந்திருக்கும் போல அப்புறமா மறுநாள் தூங்கி எழுந்திரிக்கவும் அது செரிக்கிது அப்ப தூக்கத்துல என்ன நடக்குதுன்னா நமக் கு அந்த செரிக்காத உணவுகள் கூட அந்த இரவு நேரங்கள்ல வந்து அது வேலை செஞ்சி அது செரிக்க வச்சிருது அப்ப தூக் தூக்கம் வந்து ரொம்ப வந்து நமக்கு வந்து முக்கியமா ஆகுது ஆ இ இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல நமக்கு இந்த மன அழுத்தம் இதெல்லாம் இந்த தூக்கம் இல்லாம வரதுக்கு காரணம்னு சொல்றாங்க அதுக்காக நா முந்தி காலங்கள்லாம் அதெல்லா பயிற்சி பண்றது மெடி ட்டேஷ்சன் பண்றதெல்லாம் ரொம்ப இருக்காது ஏன்னா அ சரியான நேரத்துல வே வேல பாப்பாங்க சரியான நேரத்துல தூங்குவாங்க அதிகாலை நேரத்துல எந்திரிப்பாங்க அப்ப அந்த காலங்கள்ல எல்லாம் மெடி டேஷ்சன்லா ரொம்பலா இருக்காது அ வீட்டுக்கு ஒரு தெருக்கு ஒன்னு அப்படின்ல்லா இருக்காது ஆனா இப்ப எங்க பாத்தாலும் அ தெரிஞ்சிக்கிருச்சி எல்லாருக்கும் இப்ப வந்து தியானம்ன்றது வந்து ஏ முக்கியம்னா எல்லாரும் அ தொலைபேசிய உபயோகிக்கிறாங்க தூக்கம் இல்லாம இருக்காங்க மன அழுத்தத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இத ஒரு தொழில் மாரி சில பேரு எடுத்துக்கிட்டு தியான கூடத்துக்கு வாங்க அங்க வாங்க இங்க வாங்க அப்படின்னு சொ சொல்லி அவங்க அந்த அது மூலியமா அவங் ங்க வந்து காசு வந்து சம்பாதிக்கிறாங்க அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்குன்னா ஆ நம்ம உடல் நலத்தை பே ஆ பேணி ப பாதுகாக்கணும் ஏன்னா நம்மளே நம்ம வந்து மொத சரிப்படுத்தணும் ஆ நம்ம கட்டுப்பாடு சொல்லுவாங்க இல்லையா நம்ம இன்னைக் இ வந்து இந்த தொலைபேசியை இப்ப நம்ம தூக்கி வச்சுட்டு தூங்கிடணும் நம்ம நெனைக்கவே கூடாது அப்படின்னு அந்த மாரி ஒரு சுய கட்டுப்பாடு இதெல்லா கொண்டு வந்து நம்மள வந்து காத்துக்கிட்டாதா இந்த மாரி ஒரு இதுல இருந்தலா நம்ம தப்பிச்சுக்க முடியும் ஆ இல்லன்னா நம்ம அந்த கட் கட்டுப்பாடு இல்லாம நம்ம திரும்பியோ அதுலய அதுலயே மன கட்டுப்பாடு இல்லாம நம்ம இருக்கையல என்ன ஆயிடுதுன்னா எனக்குல்லா அப்படித அந்த மனக்கட்டுப்பாடு இருக்கிற நேரோ பாத்தா நா தூங்கிடுவே எளிதுல அதே அது கட்டுப்பாடு இல்லாம இன்னைக்கு பாப்போ இன்னைக்கு நாளைக்கு என்ன என்ன செய்ய போறோ இன்னைக்கு பாப்போ அப்டின்னு அந்த தொலைபேசிய உத்து பாத்துட்டே இருக்கேல்ல தூக்கம் இருக்காது அப்றோ மறுநாள் தா அதோடைய இத வந்து எனக்கு காமிக்கும் அதனால இந்த சின்ன பிள்ளைங்களும் நம்மள பாத்துதா கத்துக்குறாங்க அடுத்த தலைமுறையும் அவங்களுக்கும் அந்த தூக்கத்தோட அருமையத்த அருமைய சொல்லிதா ஆகணும்ன்ற ஒரு நம்ம இதுக்கு வந்துட்டோ இல்லையா
கண்டிப்பா அதாவது அ நீங்க சொன்னது ஒரு நூத்துக்கு நூறு ஒரு உண்மையான விஷ கவு என்னன்னா நம்ம எவ்வளோ நேரம் வந்து ஆ அந்த தொலைபேசிய பாக்குறோமா அதே நேரம் வந்து இந்த சின்ன பசங்களு வந்து செலவிட்றாங்க நெனைக்கிற ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் நல்லா ஞா நியாபக இருக்கு ம் அதாவது என்னுடைய சித்தப்பா இருக்காரு அவருடைய பொண்ணு இருக்கா நா நாங்க இருக்கோ முணு பேர் இருக்கும் மோது அவங்க வீட்ல அம்மா அப்டின் எல்லாவு இருக்காங்க அப்டி இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவ வந்து இந்த அதிகமா வந்து ப ஃபோ அதா தொலைபேசி எப்போ இந்த பயன்பாடு அதிகோ வந்ததோ அப்ப அந்த காலகட்டத்துல இப்ப இருக்க காலகட்டத்துலதா அப்ப ஆ அவங்க என்ன சொல்லுவாங்கனா இந்த மாரி பாக்காத படு படுன் சொல்லுவாங்களே தவர ஆனா அவங்க கைல வச் வச்சிட்டு இருப்பாங்க ஆ அவ என்ன பண்ணுவான்னா இப்ப நீங்களே வச்சட்டு இருக்கும் போது நா வச் வச்சிட்ருக்கற்துக்கு என்ன அப்டிங்குற மாதிரி ஒரு எதிர்த்து அந்த கேள்விகள்லா வந்து கேப்பா அப்ப எங்கருந்து தவறு வந்து இதனால ஏற்படுது இந்த தூக்கமே தடைபடுது ஒரு சின்ன விஷயோ எங்கப்பெய் முடியுதுன்னா அதாவது இவ்ளோ பெரிய விஷயோ எங்க்பெய் முடியுதுன்னா அ இந்த பெற்றோர்கிள் அ பெற்றோர்கள் கிட்டதா கண்டிப்பா ஏனா அவங்க வந்து சொல்றாங்களே தவர அவங்களே வந்து இந்த போனுக்கு அடிமையாகி இருக்றதெல்லாம் பாக்குறோ இதனால தூக்கமின்மை இருக்கு ஆ இரவு வந்து லேட்டா அந்த அதாவது சீக்கரமா சாப்ட்டு படக்கு அ அதாது படுக்குற பழக்கம் இல்ல எல்லாமே ஒரு எ அதாவது ஒரு பத்தரை ஒரு அப்படியெல்லா இருக்கு ஆ ஏனா ஒரு சின்ன விஷயொ ஒரு நாள் தடைபட்டா எல்லாமே தடைபடு எடுக்க இன்னொரு பக்கம் என்னன்னா இங்க நம்ம இப்டி இருக்கம் போது அதாவது ஒரு சித் இன்ன ஒரு தூக்கம் வந்து சொல்லுவாங்க ஒரு அதுக்கு உண்டான ஒரு இது ஜப்பான்லயோ அந்த சைனாவ்லயோ ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயோ என்னனா நீங்க எப்பல்லா வந்து உங்களுக்கு முடியாம இருக்கோ அப்பல்லா ஒரு ஒரு இ அதாவது இருவத் வத்தி நான்கு நிமிடமோ ஏதோ ஒரு சொல்லியிருக்காங்க ஒரு ஏழு நிமிடமோ என்னமோ தூங்குங்க தூங்கி எழுந்து பாருங்க கொஞ்சொ நம்மளோடைய அந்த ஒன ஒடம்புக்கு வந்து ஒரு அந்த எ அ அதாவது வந்து அந்த சக்திய கூட்றது திருப் ரி வந்து நம்ளோடைய அந்த கொண்டு வர்றது நம்மள அ அதாக் காலையில எழுந்தா எப்டி இருப்போமோ அதே மாதி கி ஒரு புத்துணர்ச்சி கொண்டு வர்றதுக்காக அந்த மாதிரி ஒரு தூங்குற பழக்கம் அங்க இருக்கு ஆனா நம்மளுக்கு என்னமோ நானு அத செஞ்சி பாத்ருக்கே ஒரு வேல ஒரு குறிப்பிட்ட அவுங்க சொன்ன நேரோ மட்டும் அதுக்கு அதிகமாவு இருக்கக்கூடாது கம்மியாவு இருக்கக்கூடாது நா வந்து ஆ அது மாரி பண்ணிருக்கே தூக்கம் அப்டின்னும் போது ஆனா நம்மளுக்கு அந்த தலைவலி அப்டிங்கிறது ஏ வருதுன்னா சரியா தூக்கம் இல்ல அப்ப இரவு நேரம் தூங்கல அதனால நானு அந்த சின்ன ஒரு அவுங்க சொன்ன நேரமு எடுத்து நா தூங்குனே அப்பயு சரி பட்டு வரல இந்த மாரி நெறைய விஷயங்களு வந்து நீங்க வந்து சொன்னீங்க தூக்கம்னால எவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்டின்னு உங்க கூட பேசினதுல மகிழ்ச்சி நன்றி
நன்றிங்க